ஹலோ ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா புரியல
இல்லைங் இனிமேட்டு
ம்
முன்ன
ஆ சேரிங்க சேரிங்க வீட்ல என்ன சாப்பாடு
ஆ
நா இனிமேதா சாப்புடணும்ங்க
தோ சேரி
சேரிங்க சேரிங்க இன்னைக்கு நாள்லா எப்டி போனுச்சு ஆ நல்லா இருக்காங்கங்க அங்க
நல்லா போனுச்சு உங்களுக்கு லேட்டா கேக்குதா
ஆ ஆமா நேத்த கேக்குது
ஆ சேரிங்
உங்களுக்கு கரெக்டா கேக்குதா இல்ல உங்களுக்குமே லேட்டா தா கேக்குதா
எங்க எனக்கு கரெக்டா கேக்குது உங்களுக்கு தா லேட்டா கேக்குது
ஓ ஓ
நேம் என்னன்னு வந்துச்சு
நேம் வந்து உங் சிவான் தா வந்துச்சு
சேரிங்க சேரி
உங்களுக்கு
ஏ எனக்கு ஏ பேரே தாங்க வந்துச்சு
சேரிங்க சேரிங்க அப்புறோ
இது அவிங்க மீ அவிங்க மீனாக்கு ஏதாச்சும் உங்கள்ட்ட மொபைல்ல இந்த மாரி ஆப் வரமாட்டேங்குது பின்ன எதாச்சு வந்து சொன்னாங்களாங்க
ம் சொன்னாங்க
அத ஏங்கிட்ட வந்து கேட்டாங்க என்னானுட்டுங்க
சொன்ன இந்த மாரி பண்ணி தரே அப்டின்னு
அதுதா அப்றோ வரமாட்டிங்குதுனு தா நீங்களு சொன்னீங்ளாமே
வரமாட்டிக்கிதுனு இல்ல பேங்க் அக்கௌண்ட் மட்டு வேற குடுத்துருங்க
இல்ல இல்ல அதுஸ் அது இல்லங்க
ஆ
எதோ மொபைல்ல ஆப்பு ஆப்பு நம்ம என்னெனு தள்ளி தள்ளி வெப்போம்ல அது செட்டிங்சு என்னமோ
ஆ நீ பண் நீங்க பண்ணி சொல்லிருப்பீங்களா என்ன
என்னதுங்க
இப்போ ரெண்டு ஆப்புனா அத ஒரே போல்டர்லே வைக்கிற மாரி இருக்கும்ல அந்த மாரி அவுங்களுக்கு வரமாட்டிகிதுனு சொன்னாங்க
ஆ
இன்ஸ்டாகிராம் வந்து டெலிட் அது டெலிட் பண்ணிட்டு திருப்ப ஏத்தி தரனு சொல்லவு செரி ஏத் தந்துட்டு பாத்தா அது செட்டிங்ஸ்லே நா போய் பாத்தே அதுக்கான ஆப்ஷனே எனக்கு தெரியில அதனால வந்து எனக்கு தெரியலக்கா அப்டினு
உ அது என்ன அந்த ஆப் அந்த ஆப்புக்குள்ளேயே போடுதுந்த ஃபோல்டர்ல போடுறது வரமாட்டேங்குதா
ஆ நாலு ஆப்புன்னா நாலு ஆப் அந்த ஒரு இதுக்குள்ளாரே வைக்கிற மாரி
நா நா வச்சுருக்கேனே ஒரே இதுக்குள்ள அந்த மாரி வைக்க முல்லயா
ஆ
செரிங்க செரி அதா கால்ல எடுத்து வரே பாத்து கூப்ட்றோ அப்டின்னாங்க
ம் ஆ
செரிங்க்கா நா யூடியூப்ல போட்டு பாக்க வேண்டியதானே
நா அதுக்கப்றோ அவுங்க பாக்க சொ அவுங்கள பாக்க சொன்னே இ இந்த மாரி பேசுற மாரி டியூப்ல போட்டு பாருங்க அப்டின்னு சொன்ன அவுங்க வந்துட்டு செரி நா போட்டு பாக்கறே அப்டின்டு விட்டுட்டாங்க என்ட திருப்ப சொல்லிருந்தாவாச்சு நா யூடியூப்ல போட்டு பாத்துருப்பே எனக்கு ஞாபகமே இல்ல ஆ ம்
அப்றோங்க காலேஜு எப்டி போனுச்சு என்ன சாப்டீங்க காலையில மதியோ
காலையில வந்து கீர மதியமு கீர தா காலேஜு ஏதோ போனுச்சு
என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க
நா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற
எதனால அந்த குரூப் எடுத்தீங்க
சமூக அறிவி புடிக்காம எடுத்துட்டே காலேஜு கெடைக்கல சீட்டு கெடைக்காதுனு எடுத்துட்ட
இது வர்க்கி காலேஜு போறிக்கிங்கே அந்த டிபாட்மண்ல என்னன்ன தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னனக்கு தேிப்பிங்க என்னென்ன ஃப் அந்த டிபாட்மெண்ட்ல ஃபஸ்ட் இயர்ல என்னென்ன கோர்ஸ் வரு செய்ண்ட் இயர்ல என்னென்ன கோர்ஸ் வரு அதாவ்து கோர்ஸுனா என்னன்ன கோர்ஸ் இல்லங்கய் என்னன்ன இது லஜன்
அதா என் லசன்னா இந்த சப்ஜெட் மாரி கேக்கிறீங்ளா இல்ல என்னென்ன லசன் வந்துச்சி எத எத பத்தி அப்பின்னு
எங்க இந்த மரி கூமுட்ட மாரி பதில் சொல்லாதீங்க நா என்னா சொல்லேன்னா வச்சிங்லே இப்ப டென்த்து எடுத்துக்குங்க தமிழி இங்க்லீஸ் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் அதுமர் லெவல்த் எடுத்திட்டோம்னா ஆ மேக்ஸ் பயாலஜி ப்யூர் சயின்ஸு எ மேக்ஸ் பயாலஜி எடுத்தீனா தமிழு இங்க்லீஸ் மேக்ஸு அந்த மேரி வரும்ல அந்த மேரி ஃபஸ்ட் இயர்ல என்னன்ன
ஃபஸ்ட் இயர்ல வந்து எம் ஆய்
தமிழ் எருந்துருக்கு இங்கிலீஸ் இருந்துருக்கு எம் ஒன் எம் டூ இருந்துருக்கு
அதெல்லா இல்ல
அ
அ பைத்தானு பிஎஸ்டி இருந்துச்சி
ஆ
அதுக்கப்றோ ஒன்னொன்னு வந்து அந்த பேச்சு தலை மாரி எதோ ஒன்னு நார்மல் பேப்பர் அது அது ஒண்ணு இருந்துச்சி இப்ப செகண்ட் ஆ செகன்த்து செம்ல வந்து அச்சிட்டி எம்மல்லு அ பைத்தானு வெப் டிசைன் வ ஊ பைத்தானு இதான்தி சி இந்த வாட்டி வந்து தமிழ் இங்க்லீஸு மேக்ஸு வெப் டிசைனு மைக்ரோ ப்ராசசர் அஞ்சு
செரிங்க செ மேக்ஸ்ல வன் பேப்பரா ரெண்டு பேப்பரா
வன் பேப்பர் தா
ஸ் செரி
நீங்க காலேஜ்லா முடிச்ட்டீங்ளா
உம் இப்பதாங்க முடிச்ச
உ நால்க்லியரா
ஆ ஆள்க்ளியங்க
ம் ம்
ஆள் க்லே ஆள் கிளியர் பண்ணிட்டு ஏவ் கொத் த்தனார் வேளைக்குப்பெய் வீட்டு இருக்கீங்க நீங்கெங்க ஆ இது தேடி தேடி தேடி முடிச்சுட்டு சிட்டால் வேலைக்காங்க
ஒடனேயுவா வந்து உவ் ஆ அது என்னா ஒடனேவா வேல கெடைக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதா கெடைக்கு
இல்லங்க இதுக்குல்லா ஒடனே வேல கெடச்சிருங்க இதுக்லா ப்ரொஃபஸனல் ஸ்கில் எதுன் தேவயில்ல